என்னடா பண்
ஒன்னு பண்ல்ல சும்மா உக்கான்ட்ருக்க
படிச்டியா
இல்லடா எக்ஸ்பீரிம இது சம்ஸ்லா வருமாடா இந்த சப்ஜெட்டுல
சம்ஸ்லா வருமா இன்னடா கேக்கற நீ சம்சுதாண்டா இருக்குறதே
என்னாட சொல்ற நோட்ஸ் எதுமேல்லடா என்ட
டேய் படிக்கலயாடா நீ
டேய் சம்ஸ் என்னடா சம்ஸ் இருக்கு அப்டி
மாடியுல் டூ ஃபுல்லாவே சம்ஸ் தான்டா மாடியுல் ஒன்லே பாதிக்கு மேல சம்தா இருக்கு
ம் நோட்ஸ் இருக்கா என்ன
நோட்ஸ் என்ட இல்ல
இப்ப எப்புட்ரா படிக்கிற உங் எப்பிடா சொல்ற சம்ஸ் இருக்குன்ட்டு எனக் தெரியாதுரா
ஆ இரு இரு பாக்குற பாக்குற நோட்ஸ் இருக்கான் பாக்குற
நீ எத பாத்து படிச்ச
ம் டே நா சாட்ஜிபிட்டி
ஏ எனக் புரியில சம்ஸ் எங்கருக்கு நானு பிபிடி போட்ட சம்ஸ் எங்கியு இல்லியேடா
இர்ரா சம்ஸ் ஃபுல்லா சம்ஸ் தாண்டாருக்கு அதுதாண்டா வரு நாளைக்கு
நீயேண்டா பயமுடுத்துற நாவே எதுமே படிகாம இருக்க என்ன பண்றதுன் தெர்ல
அ சம்ஸ்ல என்னல்லா இருக்குன்னா பேஸ் தீரமு பேஸ் தீறம் வரும்டா அப்புறோ ஐயோ இது வேற ஒன்னு ஞா ஒரு டாபிக் மறந்து பேஸ் தீரம்டா
பேஸ் தீரம் ஓகே வேற
அது வரு அப்றோ இரு ஒரு செக்கண்ட் அப்பறோ இது என்னது ஆ டிசிஷன் ட்ரீ அது மோஸ்ட்லி வர வாய்ப்பு இருக்கு
சம்ஸ் இருக்கா இந்த சம்ஸ் எப்பட்ருக்கு ஆக்சுவலா
கட் டெஸிசன் ட்ரீ கொஞ்சோ கோளாறு தான்டா அது ஈஸி தா ஆனா அதுவு பேஸ் தெரியாம வச்சு போடுறது ஈஸி தா ஆனா ரொம்ப பெருசு
என்னடா பயமுடுத்துற எதுமே படிக்கல டா நால்லா
அப்புறோ அந்த நார்மலா மட்ரிக்ஸ்விட்ச் போடுறது அப்புறோ பிசிஏ ப்ராப்ளம்சு அப்றோ
பிசிஎ ப்ராப்ளம்ஸ் இருக்கா இதுல
பிசிஏ இருக்கு ஆனா வர வாய்ப் ஆ வாய்ப்பு கம்மி தா சொல்லுவாங்க
பிசியேல எதுமே தெரியாதுடா எனக்கு ஐயய்யோ
ஏ போடா நானே கடுப்புல இருக்க மார்னிங் நானே சுத்தம் பாக்கல மாடியூல் டூல கேமீன்சு கிளஸ்டரிங்கு ஐயயோ
ம் ம்
ட்ரோடல் ஷிப்ட்டு ஐயய்யோ தி டி டி டேய் இன்னடா அது
ஆக மொத்த நாளைக்கு நா ஃபெயில்தா போல இதுமே தெரியாது டா
அ அப்றோ கிளஸ்டரிங்கு அப்றோ என்னல்லா இருக்கு மாடியுல் தெரில எனக்கே என்னென்னு புரில அது என்ன டாப்பிக்னே புரில நம்ம மார்க் ரூல் என்னென்னமோ இருக்கு அதலா படிக்கணு டேய் அவ ஐஓடி குடுத்த டைம் இது குடுத்துருக்கலான்டா ஆனா
என்னடா இது புதுசு புதுசா சொல்ற எனக் எதுமே தெரியாதுடா பீஸ் ஏ எல்லா ஒன்னல்லா மறந்து போச்சு போன செம்மு படிச்சது
ஏ நானே தியரி மட்டு தான்டா படிச்சு வச்சிருக்கே
டேய் டெசன்ரியா சொல்லி குடுடா எப்டி பண்றதுன்ட்டு
டேய் நா ஓ ஒனக்கு ஒரு வீடியோ அனுபுச்சு உட்றே நானே நாளைக்கு தா திரும்பி பாப்பே பாத்துட்டு அப்டியே போ போய் எழுதிவிட்ருவே அத இருந்தா ஏ ஆமா என்னடா அது
ம்
பேசுறா
டேய் பயமாவேருக்குடா நாளைக்கு எதுமே படிக்கல சம்ஸ் வேற நறைய இருக்கு வேற
டேய் அ தியரி வச்சு எழுதலான்டா தியரி வரு ஒரு ரெண்டு மூணாது கொஸ்டின் மார்க் வரு ரெ ரெண்டு வரு மோஸ்ட்லி அதுக்கு மேல சம்ஸ் தா வரு ஆனா தியரி மட்டு வச்சுலா பாஸ் ஆ முடியாது இது சம்சு தா என்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு கெடச்சது அதுல என்னென்னமோ இருக்கு
அதுல சம்ஸ் தோ மேக்ஸிமம் இருந்ச்சா டேய் நம்மள்து தான்டா ஃபஸ்ட்டு பேட்ச்சு
ஆ
நம்மளுது தான்டா ஃபஸ்ட்டு பேட்ச்சே எம் எல் டி
ஃபஸ்ட்டு பேட்ச்சா
டே நம்ம தா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோ இந்த சப்ஜக்ட்டே புதுசா நம்மளுக் க்ரியேட் பண்ணிருக்காங்கடா
அப்டியா
ஆ
அப்ப இது என்னது ஓ ஓகே இது சி டி மேல் காலேஜ் பேப்பரு
மேல் காலேஜுல இந்த சப்ஜெக்ட் இருந்துச்சாமாவா
ஆமான்டா அவங்குளுக்குந்தான்டா இருக்கு
நல்லா சொல்ற சம்சு சம்சுங்கிறீங்க ஒன்னுமே
அம்ச்சுருக்கே உனக்கு அப்றோ என்ன பஞ்சப் கிங்ஸ் பொலக்குறாங்க
ம் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு என்னடா இது இப்டி பயங்கரமா இருக்கு ஐயோ
ரியாஸ் அய்யர் எடுக்குறா
இது இன்னைக்கு பேசுனது ஒன்னு கிளியராவு கேக்க மாட்டங்குது நல்லா சவுண்டா பேசுடா
நானே மேட்ச் பாத்துட்ருக்கே என்ன பண்றதுன் தெரியாம பாஞ்சாப் கிங்ஸு ஆர் ஆரு
ஓ அவே ஆர் ஆரா
பஞ்சாப் கிங்ஸ் தா ஜெய்ப்பாங்கன் தோணுது ஆனா ஏ ஸ்லோவா ஆடிட்ருக்காங்கன் தெர்ல
ம் ஹும்
ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ஓவர்ஸ்க்கு ஒன் ஃபிஃப்டி அடிச்சி வச்சுருக்காங்க அப்பிடியே கா ரன்ரேட் பாத்தேன்னா பா ஒரு ஓவருக்கு பத்து ரன்னு
ம்
ஏனே தெர்ல ஆ ஷ்ரயா ஷ்ராயாஸ்ஸு
எதோ சொல்லி குட்றா ப்ராப்ளம்மு
ஏ எனக்கு தெரியாதுரா நா படிக்கலன் தான்டா சொல்றே நா படிச்சது லைட்டா தி நா ஒழுங்கா படிக்கலடா நாளைக்கு தான்டா நானே பாக்கணுன்ட்ருக்கே
ம் ஹும் சேரி சேரி
மாட்யூல் டூ தா மாட்யூல் டூ படிச்சாலே பாஸ் ஆயிருவோ
ம்
மாட்யூல் ஒன்னு த்ரீ கூட விட்ரு மாட்யூல் டூ படிச்சாலே பாஸு நம்ம
ம் ஹும்
மத்த எல்லா தி எதோ தியரி வச்சாவ் சமாளிச்சிர்லா மத்த ரெண்டு மாட்யூலு
ம் ஹும்
மாட்யூல் த்ரீ சம்ஸ்ல்லா பாத்தா என்னென்னமோருக்கு
லீஸ்ட்டு ஸ்கொயர்ஸ் எதா தெரிமா
ஆஹா சுத்தமா ஞாவர்ல அது மாட்யூல் டூ தான டே நீ என்னடா அப்றோ பாத்த மாட்யூல் டூல என்ன இருக்குன் நீ நேத் தியரி படிச்சுட் வந்த
ஏ நா எதுமே படிக் நா என்னடா படிச்சே எதுமே படிக்கலடா
அப்றோ என்ன பண்ட்ருந்தே காலைலந்து
சும்மா மாடி ஒண்ணு பண்ணல ஒண்ணுமே பண்ணல அதா பிரச்சன
சேர் இன்டர்ன்ஷிப் எது அப்ளை பண்ணியா
ஏ ஒண்ணுமே பண்ணலடா டே எதோ திறனக்ஸ் பண்ணீங்ளா என்னடா பண்ணீங்க திறனக்ஸ்ல
டே அது ஃப்ரீ தான்டா பண்ணிக்கோ
ப்ளேகா கெடச்சிருமா
ஃப்ரீ டா
ம் சேர்ரா எப்ப லாஸ்ட் டேட்டு
தெர்ல ஒனக்கு இப்போ ஒரு லிங்க் அம்ச்சு உர்றே அது வருதான் பாரு
ம் ஹும் இது யார்ரா அனுப்புனா சொல்ல மாட்டிங்ளா மொதல்லயே திறனக்ஸ் எல்லா
ஏ ஆ எங் எதோ ஐ ஓ டி எக்ஸாம் அன்னிக்கு தான்டா பண்ட்ருந்தோ அத
ம் ம்
ஒனக்கு ஒரு லிங்க் அம்ச்சு வுட்ருக்கே அதுல அப்டியே போயி
ஆன்லைன் இன்டன்ஷிப்பாடா
ஆமா ஆன்லைன் தா
ம் ஹும் ஓகே
அது என்னன்னா நா வந்து டேட்டா அனாட்டிக்ஸ் ஒண்ணு சப்ஜெக்ட் எடுத்திருக்கே
இப்ப லாகி்ன் பண்ணனுமா
ம் ஆமா லாகின் வந்து ஒன்ன ஓ ப பர்ஸ்னலு யூஸ் பண்ணிக்கோ இல்லன்னா உன்னோட காலேஜ் மெய்ல் ஐ டி யூ ன் நா காலேஜ் போட்ட தெரியாம
ம் ம்
எப்டினாலு ஓகே ஒ பேருக்கு தா வரப்போது
சப்மிட் ரிஜிஸ்ட்ரேஷனா
இது நா டேட்டா அனடிக்ஸ் எடுத்துட்டு ஆமா அதுதான்டா ஆ வி எஸ் குள்ளே பண்ண முடிதுடா அது அதுவு நம்ம இப்ப ஸ்டுடண்ட் ப்ரோ பேக் வேற வச்சிருக்கோமா நா வந்து நேத்துதா ரெஜிஸ்டர் பண்ணுவ
ஏ கொஞ்சோ சவ்ண்டா பேசுறா கிளியர் உ வாய்ஸ் ரொம்ப எனக் கம்மியா கேக்குதுறா
இது தாண்டா நா ரிஜிஸ்டர் பண்ண
ஓகே ஓகே
நேத்து ரெஜிஸ்டர் பண்ட்டு ஆ அது சே ஒ இஷ்டோ நா வந்து ஆல்ரெடி இன்னொன்னு எடுத்து வச்சிருக்கனால நா இது எடுத்த ஈஸியா இருக்கும்னால வி எஸ் கோ ல பண்ணிட முடியுன்னால அது இது எடுத்த
ஓ
எடுக்கறது ஒ இஷ்டந்தா ஏ நா பெய்டு இன்டன்ஷிப் வேற நா போட்டு வச்சிருக்க
ரெப்ஃரல் கோடு ஆப்ஷனலு என்னமோ போட்ருக்காக பிரச்சன இல்லையா
ஆப்ஷனல் தானடா அது விட்டுர்றா அது ஏன்டா பாக்
சப்மிட் ரிஜிஸ்ட்ரேஷன் குடுத்துட்ட ப்ராசஸிங் ஆயிட்ருக்கு
ம் அப்புறோ அந்த க்ரூப்புக்கு கம்யூனிட்டி ஜாய்ன் பண்ணு ஜாய்ன் பண்ட்டியாடா டேய்
ஓ ஒரே நிமிஷம்டா ஒரே நிமிஷம்டா
ஆ டைம் அவ்ட் வேறயா
டைம் அவுட்டா
ஆமா பஞ்சாப் இதே மேச்ரா ஒன் சிக்ஸ்டி அடிச்சிருக்காங்க பதினோறு ஓவர்ல யுவராஜ் சிங் ஸ்டண்ட்டு டாட்டா இந்தியன் ப்ரீம்
என்னதானு
அ ஜாகின் ஆயிட்டு இல்ல இல்ல ஜாய்ன் மட்டு ஆகு இப்பதிக்கு ஆ
இல்ல டா ஜாய்ன் ஆய்ட்ட நானு என்னடா கொழப்பற
ஏ சேரி நா அப்பறொ கூப்பட்ற
ஆ சேர் ஓகேடா
ம் ஓகே பாய்